ஹலோ
லேட்டா சுடு இப்ப சுடாத
ஹலோ
நீங்ளுக்கு வேணுனா சுட்டுக்குங்க ஆ வேணு சுடு சுடு ஹலோ சொல்லுங்க வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க ஹலோ நா பேசுறது கேக்குதுங்ளா ஆ நல்லா இருக்கேங்க
கேக்கு சொல்லுங்க அப்றோ என்ன பண்றீங்க இல்ல இனிமே தா சாப்புணு இப்பதா சமச்சிட்டு இருக்காங்க
ம் என்ன சமயல்
சமயல் தோச
ம் தொட்டுக்க
அங்க என்ன சமயல் தொட்டுக்க மட்டன்
மட்டனா என்ன நேத்து இதானே இது பண்ணுவாங்க இல்ல
நேத்து திக் எடுத்தோ இன்னைக்கு மட்டன் எடுத்தோ
சேர் சேரி நாங்க பானிபூரி வாங்கிட்டு வந்தோ அனால நா பானிபூரி சாப்ட்டு டேப்லெட் போட்டே
சேர் சேரி ஓகே அப்றோ காலேஜ்லா எப்டி போனது
ம் நல்லா போகுதுங்க ஃப்ரீயாவே இருக்க முடில போ ஒடனே ஒடனே ஸ்டாஃப் வந்துறாங்க
ம்
நடத்துறாங்க
இப்போ ஒங்களுக்கு எக்ஸாம்லா எப்டி வப்பாங்க இப்போ இப்ப ஒங்களுக்கு இப்ப ஒரு செமஸ்டருக்கு மொத்தோ எத்தன இயர் படிக்கணு மூனு இயரா மூனு வருஷோ படிக்கணு மொத்த எத் தன செமஸ்டரு என்னென்ன எக்ஸாம் வரு அரியர் வச்சா திரும்பி அது எப்டி அடுத்த இதுல அடுத்த செம்ல கிளியர் பண்ற மாறி எக்ஸாம் வருமா இல்ல ஒரேடியா காலேஜ் முடிச்சுட்டா ஒரேடியா அதுக்கப்புறோ எழுதுமா இல்ல செம்முக்கு செம் அந்த அரியர் கிளியர் பண்ற மாறி வருமா அப்போ எக்ஸாம் வந்துச்சுன்னா ஃபீஸ் எவ்ளோ கேப்பாங்க அரியருக்கு பிரக்டிகல் வந் ஆம் எப்டி பிராக்டிக்கல் நடத்துவாங்க எந்தெந்த செம் வரையு பிராக்டிக்கல் இருக்கு மூணு செம்முமே பிராக்டிக்கல் இருக்குமா மொத்தோ மொத்த டோட்டல் எத்தன செம்மு அத கொஞ்சோ டீடெய்லா சொன்னீங்கன்னா ஏ எ ஃப்ரெண்டு ஒருத்தே அவே ஏ அவனோட தம்பிய காலேஜ் சேக்க வேணு
ஆ
அதனால அவனுக்கு அந்த டீட்டெயில்லா கேட்டா அதனால தா சேரி ஆ ஒங்க காலேஜ்ல எப்டி இப்ப அதர் காலேஜ்லன்னா எங்ளுக்கு தெரியு ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு மேறி இருக்கு
ஆமா எனக்கு வந்து மூனு வருஷோ
அப்டின்னா
எனக்கு வந்து மூணு வருசோ கோர்ஸு
எ சவுண்ட் கேட்குதா
இல்ல இல்ல இல்ல
ஆ சொல்லுங்க
எனக்கு வந்து மூணு வருஷோ ஆறு செமஸ்டரு ஆறு மாசத்துக்கு ஒரு செமஸ்டரு எங்களுக்கு வந்து காலே ஜ்ஜு வந்து ஒரு மூணு மாசோ நாலு மாசோ தா நடக்கு அதுக்கப்புரோமே ஸ்டடி லீவ்னு விட்டுருவாங்க எக்ஸாம் டைம் மட்டு போய் எக்ஸாம் ஏழுதுற மாரி இருக்கு ஒவ்வொரு செமுகுமே அ மெயின் பேப்பர் வந்து பிராக்டிக்கல் வப்பாங்க
ம்
யூனிவர்சிட்டி பிரக்டிக்கல் நடக்கு
ஓகே அந்த பிராக்டிகல் எப்டி அ எக்ஸாம்மு அ எக்ஸாம்மு அதாவது உங்க சப்ஜெக்ட் எக்ஸாம்மு முடிஞ்சதுக்கு அப்புரோ நடக்குமா இல்ல அதுக்கு முன்னாடி பிராக்டிகல் நடக்
அது ஒவ்வொரு வாட்டி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து முடிஞ்ச வாட்டி தா எழுதுன பைதான் தா இப்ப செகண்ட் ஏர்ல வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே எழுதிட்டோ
ஆ இப்ப அதுதா இப்ப எங்க எங்க எங்க காலேஜ்ல எடுத்துடீங்கன்னா எப்பவுமே பிராக்டிக்கல் முன்னாடி முடிஞ்சுறு எங்களுக்கு
ஆ ஆ
அதுக்கப்ற தா எக்ஸாம் லா வரு இப்போ உங்க காலேஜ்ல எப்டின்னா ஃபஸ்ட் எர்ல முன்னாடி எழுதுவீங்க அதுகப்பறோ பின்னாடி வரு எங்களுக்கு ஃபஸ்ட் எர்ல எல்லா தேர்டு எர் வரிக்கு எப்பவுமே எங்களுக்கு ப்ராக்டிகல் முன்னாடி தா நடக்கு அது வச்சதுக்கு அப்றதா ஆ ஒர் ரெண் நாளு பிரேக் விட்டு படிகுறதுக்கு விட்டுட்டு அதுகப்றோ எக்ஸாம் அப்டியே ரெகுலரா நடக்கு ம் சொல்லுங்க
அப்பறோ இப்போ ச் அரியர் விழுந்துச்சுன்னா அடுத் த செம்லேயே நம்ம கிளியர் பண்ணிற்லா
இப்போ ஒரு இப்போ இந்த செம் ஃபஸ்ட்டு செம்ல இப்போ நீங்க எழுதுறீங்க எழுதிட்டு ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்ல இப்போ ஒரு அரியறு அப்டி வச்சிடடிங்கன்னா திரும்பியு அடுத்த ச அடு த்த செம்ல எக்ஸாம் எழுதுறப்ப அந்த கரண்ட் பேப்பர் இல்லாம அந்த அரியர் பேப்பர் சேத்து
ஆம் ஆமா ஆமா சேந்து வந்தோம் ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கு இருபது நாயிரோ வாக்குல கட்டுவோ அது இல்லாம ஃபங்க்ஷனு அப்டி இப்டின்னு வாங்கிப்பாங்க
ஆ ஒரு பேப்பருக்கு எவ்ளோ அமௌண்ட்டு
ஒரு பேப்பருக்குன்னு இல்ல அ மொத்தமா எக்ஸாம் ஃபீஸ்ன்னு ரெண்டு
தெரியிது ச்சு இப்ப நீங்க ஒரு பேப்பருக்கு அரியர் வைக்கிறீங்கல்ல அந்த அரியர் பேப்பருக்கு ஓகே ஓகே எங்க காலேஜ்ல எடுத்திக் கிட்டிங்கனா அ ஒரு பேப்பருக்கு வந்துட்டு எண்பத்தஞ்சு ரூவாவோ எழுவத்தஞ்சு ரூபவாவோ வாங்கு வாங்க
பரவாலயே
ம் நாங்க எனா எ காலேஜு கவுர்மண்ட் காலேஜு உங்களுக்கு பிரைவேட்ல அதுனால கொஞ்சொ அதிகமா தா இருக்கு ஆனா கவுர்மண்ட் ஆனா க கவுர்மண்ட் காலேஜுலயு ஒவ்வொரு காலேஜுல நூருவா வாங்குவாங்க
ம் ம் அ
ம் ம்
ஒரு பேப்பர் நூருவா அது இல்லாம எக்ஸாம் பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு இந்த வாக்குல வாங்குறாங்க
ம் இப்ப இந்த தேர்ட் இயர் வரையு இப்ப ஒங்க இதுல மொத்தோ மூணு இயரா மு மொத்
ஆமா ஆமா
இப்ப அந்த ஆறு செம்முல ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறீங்க இதுல வந்துட்டு ஆ இப்ப ஃபஸ்ட் இயர்ல இருக்குற சப்ஜெக்ட்டு இப்ப ஃபஸ்ட் இயர்ல வந்துட்டு இப்ப ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருகுன்னு வச்சுகங்க
ஆ
அப்டியே செம்முக்கு செம்மு சப்ஜெக்ட்டு கொறையுமா இல்ல அதிகமாயிட்டே போகுமா
அது எனக்கு ஒன்னு தெரியல ஆனா வந்து இந்த வாட் டி கொஞ்சொ கொறஞ்ச மாரிதா இருக்கு போனா வாடிதா
வச்சுகங்களே இப்ப எப்டின் வச்சுகச்க இப்ப ஃபஸ்ட் இயர்ல வந்துட்டு தமிழ் இங்லீஷ் இது காமனா வரு அதுகப்பறோ அதுல இருக் குற மெயின் மெயின் ஏதோ ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டு ஒரு லாங்குவேஜ் ஒன்னு வரு அப்பறோ எல்லா டோட்டலா படிப் பிங்க திரும்பி செகண்டு இயர்ல வந்ட்டு ஒரு சப்ஜெக்ட் கொறையு அதுக்கப்பறோ தேர்டு இயர் ஃபைன் இயர் ஃபைனியர் செம்முல என்னா பண்ணுவீங்கனா அதாவது நா எ காலேஜுல சொல்றே என்னா பண்ணுவனா ஃபைனல் இயர்ல வந்துட்டு ஒன்லி மேஜர் மட்டுந்தா படிப்போ
அதா தமிழ் இங்லீஷ் இல்லன் சொல்றாங்களே உண்மையா அது
எதுல எதுல மேஜர்லயா
இல்ல தேர்டு அ தேர்டு இயர்ல வந்து வ தமிழ் இங்லீஷ் பேப்பர் இருக்காது அப்டின் ஆ ஆ
நாங்க மேஜர் எழுதுறப்ப எங்களுக்கு தமிழ் இங்லீசே இல்ல
ஆ ஆ
ஆ
அப்டிதா சொன்னாங்க ஒருத்திங்க அதா எப்புற்றா தமிழ் இல்லாம தமிழ் இல்லாம இருக்குதா அப்டின்ட்டு நெனச்சே
ம்
எங்களுக்கு வந்து அப்பப்ப இதாகு போன வாட்டினா எட்டு பேப்பர் அது இல்லாம எனக் ஒரு அரியர் இருந்துச்சா ஒம்போது
ம் ஆமா எனக்கல்லா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு மொத்தோ எட்டு பேப்பர் இருந்ச்சு அப்பறோ அதுல அப்டியே கண்டின் வன்ச்சு அப்பறோ ஃபைனல் இதுல வந்துட்டு அஞ்சே பேப்பர் அஞ்சு பேப்பரோ நாலு பேப்பரோதா இருந்துச்சு
ஆ ஒங்களுக்கு பக்கம்லா எத்தன பக்கோ இருக்கு
புரியலா
ஒங்களுக்கு பக்கம் லா எத்தன பக்கோ
பக்கோனா எக்ஸாம் பேப்பர்ல பக்கமா பேஜ்ஜு முப்பது இருக்கு
முப்பதுங்ளா
டோட்டல் ஆமாம் அடிஷனல் வேனா வாங்கிகலாம் அது ஒ ஒரே புக்லெட் மேரி இருக்கும்
அடிஷனல் தருவாங்களா
ஆ அது முடிச்சுட்டு அடிஷனலும் தருவாங்க
ஏய் எங்களுக்கு அடிஷனல்லாம் இல்ல இல்லப்பா
இல்லல்ல எங்களுக்கு அடிஷனல்லாம் தருவாங்க அந்த புக்லட்டு மேரி அது வந்து ஒரு புக் அதாவது நோட் மேரியே இருக்கும் பின்பண்டியே இருக்கும் ஆல்ரெடி ஆ அத நாங்க எழுதி முடிச்சுட்டு வேணும்னா அடிஷனல் வாங்கிக்குவோம் ஆனா மேக்சிமம் ஆனா எண்பது பேஜ்மே ஃபில் பண்ண மாட்டாங்க அப்படி ஃபில் பண்ணாலும் வாங்கிக்கலாம் அடிஷனல்லா வச்சிருப்பாங்க வாங்கிக்கலாம்
எங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிருவாங்க நீங்க வந்து இந்த பக்கத்துக்குள்ளதான் ஏதா இருந்தாலும் எழுதி க்கணும் நாங்க அடிஷனல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு இது பண்ணிருவாங்க
காலேஜ்னாலே அப்படிதான் நீங்க எப்படி எழுதுனாலும் பாஸ் போட்டுருவாங்க
அப்படின்லாம் இல்ல அப்பறம் கரெக்ஷன் நம்ம எழுதுறத பொறுத்து தானே மார்க்
இல்ல அப்படி அப்டியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே இப்போ கொஸ்டினுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்ப அவிங்களுக்கா தெரிய போது நம்ம எழுதுணும்னா எவ்ளோ வேணா எழுதலாம் அதுக்கு அவங்க எப்டி இவ்ளோதான் எழுதணும் அப்டின்னு கேட்டு சொல்ல முடியும்
ம் ஆனா வந்து எங்க யூனிவர்சிட்டி இ சி பேப்பர் வந்து எங்க யூனிவர்சிட்டி காரங்களே அதுவும் காலேஜ்ல உள்ளவங்களே திருத்துவாங்க அப்டின்னு சொல்லிக்கிட்டாங்க
உங்களது வந்துட்டு அட்டனாமஸ் காலேஜ்னு நெனைக்கிறேன்
ஆம்மா அட்டனாமஸ்
அதனாலதான் அவங்க அப்டி சொல்லிருப்பாங்களோ என்னமோ எங்களது வந்து யூனிவர்சிட் டி எங்களது வந்து வேற எடத்துல போகும் பேப்பர்
ஆ இந்த வருஷம்தான் அட்டோனமஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனா வந்து போன செம்ல வந்து நிறைய பேர் அறியறு அதே மாறி பர்சன்டேஜ்ம் கம்மியா வந்துச்சு இந்த வாட்டி வந்து அட்டானமஸ் வும் எல்லாத்துக்குமே பர்சன்ட் வந்து எண்பதுக்கு மேல எழுவத்தி அஞ்சுக்கு மேல தான் இருந்துச்சு
ஆமா அப்புறம் காலேஜ் இல்லான அப்புறம் அட்டானமஸ்சா இருந்தாதான் ஆ அவிங்களே எல்லாமே பாத்துப்பாங்கன்னு வச்சு எல்லல்லாம் கிளியர் பண்ணிட்டு இது பண்ண பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும்
ஆ
கவுர்மெண்ட் காலேஜ்ல நிறைய காலேஜ் அட்டனமஸ் காலேஜ் இருக்குது
ம்
எங்களுது வந்து யூனிவர்சிட்டி எங்களது நான் அட்டானமஸ் தான் பேப்பர் வெளியே போவும் உங்களது உள்ளேயே இருக்கறிறதுனால உங்களுக்கு அப்படியே திருத்திக்குவாங்க அதனால லெ னும் அவளுக்கும் கண்டுக்க மாட்டாங்க
ஆமா இங்கெல்லாம் நடத்தவே மாட்ட
என்ன க அமௌண்ட் மட்டும்தான் கட்டுவோம் அமௌண்ட்
ஆ ஆமா இங்கெல்லாம் வந்து நடத் த்தவே மாட்டாங்க அப்படியே சும்மா
இப்படி பிரைவேட் காலேஜ் படிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ படிச்சுட்டு போலாம் என்ன ஒண்ணு ஆ பிரைவேட் காலேஜ்ல படிச்சோம்னா பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அதுன்னு சொல்லுவாங்க இதுன்னு சொல்லுவாங்க ஆ மத்தபடி ஒண்ணு இருக்காது இங்க கவர்ன்மெண்ட் காலேஜ்ல என்ன நாலேஜ் இருக்கோ அதேதா இங்கயு இருக்கு மத்தபடி ஒரு டிஃப்ரெண்டு இல்ல அமௌண்ட்
இங்கயாச்சு எதாச்சும் நடத்துவாங்களா நீயே ஏன் எங்க காலேஜ்லா ஒன்னுமே நடத்த மாட்டாங்க
ம்
வேஸ்ட்டு காசு எதோ சும்மா குடுத்துட்டு வர மாரிதா
அம் மா மா
கம்ப்யூட்டரு சொல்லி தரமாட்டாங்க இன்ன வரையு நா ஒரு வருஷமே முடிக்க போற இன்ன வரையு கம்ப்யூட்டர் ஒண்ணுமே சொல்லி தரல தெரியுமா
ம்ம்
ஓகே டிகிரிங்கிறது சும்மா ஒரு பேருக்கு இருந்த மாரி ஆய்டுச்சு அதனால அதெல்லா அவிங்களுக்கே தெரியு சும்மா டிகிரிக்கு அவிங்களே பாஸ் பண்டி விட்டு டிகிரி குடுத்துருவாங்க
அதுக்குன்னு கம்ப்யூட்டர் ஷட்டவுன் பண்ண கூட சொல்லி தர மாட்டக்கிறாங்களே
ம்
அதுதா ஒரு
கவர்மெண்ட் காலேஜ் கூட தேவைல மாட்டுகுது எங்களுக்குல்லா எல்லாமே சொல்லி அதாவது அவைங்க எங்க ஸ்டாஃப்ங்க இன்வால்டா அவிங்க சொல்ல தரறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஆனா ஸ்டூடண்ட் நாங்க தா அதுல இன் இன்வால்வ் ஆகாம விளாட்டுத்தனமா இருப்போ ஆனா இது இப்ப பிரைவேட் காலேஜ் எடுத்தீங்கனா அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்சு இருந்தாலு இருப்பாங்களே ஒழுஞ்சு ஸ்டாஃப்ங்க அவ்ளவ்க்க இன்வால்வா இருக்க மாட்டாங்க
ஆ என் காலேஜ்லா அப்டிலா இல்லங்க வந்து போறது உக்காரது அதுவு இந்த வாட்டி தா எதோ தெர்ல புது வீ சில்லா வந்ருக்காங்க இந்த வாட்டி தா கிளாஸ்ல ஸ்டாஃப் திருந்துகிட்டே இருக்கணு அப்டின் சொல்லி ஒரு ரூல்ஸ்சு
ம் சரி ஓகேங்க நம்ம இன்னொரு கால்ல பாக்லா
நீங்களு நம்ம அடுத்த தலைப்புல இத பத்தி அங்க பேசலா
ஓகே நன்றி